சொல்லுங்கப்
அ இல்ல
அ சொல்லுங்க அ கேக்குது சொல்லுங்க
ஓகே ஓகே ஓகே
ஓகே
நீங் சொல்லுங்க உங்ளோட லைஃப்ல ஏதாச்சு ஸ்ட்ரேன்ஜர்ஸ் இருப்பாங்கள
எனக்கு லைஃப்ல சேஞ்சஸ்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோவா சர்க்கிள் கெடையாது
ம்
உள்ளயேதான் நா ஒண்ணு அக்கா ஒண்ணு அண்ணா ஒண்ணு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நானு அக்காவு ரொம்ப க்ளோஸ் அவ எங்க போனாலு நாங்க போறது நா எங்க போனாலு அ கூட வரது நா ஒண்ணு வாங்னா அவ எனக்கு ஒண்ணு வாங்கறது நம்ம ஃப்ரண்ட்ஸ் எப்டி இருப்போமே அப்டி வாடா மச்சா வாடா மச்சி ஆமா அண்ணா ன்ன இருப்பாங்ளா அவ்வளதா டஃப் கெடையாது
ஓ
அதனால இங்க கேங்க்கு நம்ம இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வெச்சாலுமே எங்க அம்மா கூட பொறந்தவங்க எல்லாரு அப்பா கூட பொறந்தவங்க எல்லாருமே ஒண்ணு சேந்தாலே அதுவே ஒரு திருவிழா மாரி இருக்கு கு
ஓ ஆமா ஒரு ஊர் சைடு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலியு ஃபேமிலி ஃபங்ஷன்னா எல்லாருமே வந்துருவாங்க
கெவா
வந்துட்டு இங்க ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போவோ இங்கெல்லா அப்டி கெடையாதுல்ல வந்துட்டு சென்னைல்லா வந்து உங்களுக் பாத்திங்னா ஆ பங்க்ஷன் வந்தாங்னா வந்துட்டு அடு அவ்வளதா அன்னைக்கே நைட்டே கெளம்பிடுவாங்க
கண்டிப்பா பங்க்ஷன் முடியறதுக்குள்ளியுமே கெளம்பிடுவாங்க
ஊர் சைடுல்லா சூப்ரா இருக்கு எனக்கு அந்த அனுபுவோ இருக்கு ஊர் சைட்ல
அ
ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதுதா நா பாத்துருக்க அத ரொம்போ சூப்ரா பாத்துருக்க சாப்பாடு போடபோது அதல்லா பாத்துருக்க ஃப்ரெண்டோ காலேஜ் என்னோட சீசி ஆஃபீஸ்ல வேலை செய்ற பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்க போயிருந்த
அவ்ங்க இன்னு நல்லா கவனிப்பாங்க
சம்ம அதெல்லா போய்ட்டு சாப்பாட போகும் போது யார்னே
தென்காசிலா தென்காசி திர்நெல்வேலி ஸ்ரீவில்லிபுத் தூர் அந்த லைன் ஃபுல்லுமே செரி அ அங்க எல்லார்மே கவ்னிக்கிறது செரி ஒரு பாசோ காட்றது செரி நம்ம வீட்ல ஒருத்தால் மாரி பாப்பாங்க நானு போயிருக்கே எனக்கு அந்த அனுபவங்கள்லா உண்டு
நம்போ கல்யாண்த்துக்கு அதுவு நீங் கல்யாண்த்துலா போய்ட்டீங்க வச்சீங் யாருனே தெரியாது இவுங்க யாருனு கேட்க மாட்டாங்க என்னன்னு கேக்க மாட்டாங்க அவுங்களே கூப்ட்டு சாப்டுமோது சித்தப்பா சாப்டம்பா சாப்பற நல்லா சாப்டுப்பா அப் டின் சொல்லி கூப்டாங்க எனக்கு அது இன்னு நல்லாருக்கோ எனக்கு செ நம்ப ஊர்ல இத் மார்லா இல்லியே இந் மேர்லா ஒரு ஆள் மாட்னா போதையா அவுங்ள வெச்சி அவுங்ளெல்லா வெச்சி செய்யலான்ற மாரருக்கு அதுமே நம்ப ஊர்ல யாரு மாட் ட மாட்றாங்க அது மேர்லா நம்ப ஊர்ல எந்த கல்யாணமே பாக்க முடியாது. அங்க அ அதுதா சொல்ற அங்க அங்க அப்படி என்ன கவ்ன்ச்சிக்கிட்டங்க யாருன் தெரியாது இதுவரிக்கு அந்த பொண்ண ஒருவாட்டிதா பாத்துருப்ப நா ஆஃபீஸ்ல சோ பழக்கம் நல்லா அ மீனு சோ நல்லா பேசு அந்த பொண்ணு அதுக்கப்புறோ அத பொண்ணு கல்யாணோன் பத்ரிக் போத் செர் ஓகே இவ்ளோ தூரோ போறோ நம்ப ஊர் சுத்தியு பாக்கலா அப்டின்ட்டு போகும்போதா அத்த அப்டி அங்க திருநெல்வேலி போய்ட்டு அப்டி சுத்தி பாக் பாக்கும்போது அவ கல்யாண்த் அவ கல்யாணத்துக் போ அங் சூப்பரா இன்ச்சு கல்யாணமு செரி சாப்பாடு சாப்பாட்லா சூப்பரா இருந்துச்சு அதெல்லா நம் மற்க்க முடியாது அந்த ஊர்ல
கண்டிப்பா
சூப்பரா இர்கோ ஏ நம்ழ க்ராமத்ல போனாலே நல்லாருக்கு
ஆமா
அத்னால அ திருநெல்வேலி பக்கமு மற்க்க முடியாத மேரி செர் திருநெல்வேலி பக்கமு பக்கத்துல போய்ட்டோ
போனது வந்து பாபநாசோ போனோ அக்காவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு
ஒ ஒ ஒ
அவுங்களோட ரிலேட்டிவ் அவுங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணோ சொல்லியிருந்தாங்க போயிருந்தோ ஃபேமிலியா எல்லாருமே அப்போ அங்க நம்மள கவ்னிச்ச விதம் வேற லெவல்ல இருந்துது
ஆமா ந நம்போ ஃபேமிலி கூடோ அப்டி கவ்னிச்சுருக்க மாட்டாங்கல
கண்டிப்பா
கட்டத்துல ச இந்த ஃபேமிலில நம்ப போகம இர்ந்துட்டமே அப்டின் நம்ப்ளுக்கே தோனு
ஆமா அப்ப எனக்கென்ன ஃபீல் ஆனுச்சுன்னா நம்ம இவ்ளோ நாளா ரிலேட்டிவ் குள்ளயே இருந்தோமே இத வி ட ல்லா வெளில நல்லா கவ்னிக்கிறாங்களே நம்பள கொழந்தைய பாத்துக்கிறது கொழந்தைங்ள தூக்கி சாப் பாடு ஊட்றது குளுப்பாட்றது இந்த மாரி வேலையெல்லா என்னமோ அக்கா தங்கச்சீங்க வீட்ல செய்ற மாரி செஞ்சாங்க
ஆமா இத் நல்லாருக்கு நம்ப அது கவ்னிப்பே நம்ப்ளுக்கு அது ஒரு தவற சி இப்படி ஒரு சொந்தோ நம்புளுக் இருக்குதே அப்டின் தா நம்ப்ளுக் தோனோ
அதிகமான ஃபீலிங்ஸ்லா குட்த்துருக்காங்க பேஸ்றது சப்போட் பண்றதெல்லா வேற லெவல்ல இருக்கு
கரெக்ட் நல்லாருக்கோ எனக் ஆ ஊர் சைடுலா ரொம்ப புடிக்கு ஆனா நம்ப அங்க போய் நம்ப்ளால வாழ முடியுமானு கேட் டா எனக்கு அந்த டவுட்டாவே இருக் ஏன்னா நம்ப ஃபுல்லா இங்க்யே இருந்துட்டோ
நம்மளுக்கு விருப்பப்படி அமச்சிடோனா நம்ம எங்க வேணாலு இருக்கலா
ஆனா எப்டீனா இப்ப நம்போ சென்னையில சின்ன வய்சுலந்நு இருந்துட்டோ நா சோ அத்னால இ ங்க தா நம் அங்க போயி அந்த சூழ்நிலைக்கு நம்மளால வாழ முடியுமானு கேட்டா கொஞ்ச சந்தேகோ கஷ்ட்டோ சந்தேக வந் வாழலா பட் கொஞ்சோ அது பழகுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கு நமக்
அப்டி இல்ல ப்ரோ இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க இப்ப நா இங்கருந்து நா எனக்கு சென்னையில இருந்து பழக்கமு உண்டு இங்க இப்ப லோக்கல்ல சிட்டில இருந்து பழக்கோ உண்டு நீங்க சொல்ட்ற அந்த ம துர திருநெல்வேலி இது எல்லாமே நா போயிருக்கே சென்னையிலேயே இருந்திருக்கே ஒர்க் பண்ணிருக்கே இப்ப நாங்க கிராமத்துலதா இருக்கோ எல்லா இதுலயு சரௌண்டிங்ல எ நம்ம எங்க போனாலுமே நம்மளுக்குன் ஒரு ஒரு குணவஸ்தியோ இருக்குன் தெரியு சொல்லுவாங்கல்ல கேரக்டர் வைஸ் போய் எல்லாருக்குமே ஆப்ட் ஆயிரு சில எடத்துல நம்ம சம் சப்போட் பண்றத வச்சு
புரியிது புரியிது ஆமா அது என்னவோ கரெட்டு தா
பண்லா ப்ரோ அதோட நம்மளோட குணம் தா எங்கேயிமே சிரிச்ச முக்கத்தோட இருந்தோம்னா நம்ம இருந்திர்லா ஒரு மாரி ஈகோ இந்த மாரிலா இருந்தானா எங்கயுமே இருக்க முடியாது கொஞ்ச கஷ்
அது என்னவோ கரெட்டு தா
ம் ஏ மன்சனா பொறந்தா எங்க காட்டுல கூட வாழலாங்க வாழ முடியு நம்ம விருப்புப்படி இருக்கிறதுதானே மத்தவங்களுக்குன் வாழ்ந்தோம்னா நம்மளால எங்கேயுமே வாழ முடியாது நம்மளுக்காண்டி வாழ்ந்தனா எங்க வேணாலு வாழலா
ம் ஆமா
ம்
கரெட்டு தா
அப்புறோ அம்மா பாட்டில்லா தூங்கிட்டாங்ளா
வீட்ல இவ்ளோ சீக்கிரமா இங்க நாங்க தூங்குறதுக்கு பன்ணென்டாயிடு
அம்மாடி பன்ணென்டு மணி ஆயிடுமா
ஆமா பன்ணென்டு மணி அத அப்படியே பேசிட்டு சாப்பிடு யூஷுலாவே அப்டிதா நாங்க படுப்போ ஏனா இது எ எ இருக்க தூங்குவோ சில பேர் தூங்கிடுவாங்க யூஸ்லா தூங்கறதே பன்ணென்டு மணிக்கு தா தூங்குவாங்க சாப்ட்டு பே சிக்கிட்டு தூங்கீட்டு யாரு வந்தாலு அப்படிதா இங்க இருப்ப அ வீட்டுக்கு யாரு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலு சரி ஆராச்சு வீட்டுக்கு வந்தாலு கொறஞ்சது நாங்க சாப்பிட்றது இப்ப தா சாப்ட்டே மணிய பாருங்ளே ஒம்பதாயிடுச்சா இன்னு பத்து மணிக்கு சாப்ட்ட கரட்டா ஒம்போது மணிக்கு அந்த டைம் போல சாப் பிடுவே
ம்
கரட்டா இருக்கு அந்த டைம் போல சாப்ட்னா பேசிக்கிட்டு முடிச்சு சாப்ட்டுகிட்டு முடிச்சுட்டு நாடகள் நாடகோ பரப்பப்பாங்க வீட்ல பாட்டி சோ அதனால அதல்லா முடிச்சிட்டு பத்துக்கு பதினோரு மணிக்கு கரட்டாயிடு சோ இப்ப சாப்ட்டு கொஞ்ச நேரோ பேசிட் படுக்கறது கர்ட்டா பன்ணெண்டாய்டு சார்ப்பா பன்ணெண்டு மணிக்கு பால்ல்லா குடிச்சிட்டு படுத்து பன்ணெண்டாய்டு ஆமா பன்ணென்டு மணிக்கு தா படுப்பாங்க எப்பியாச் தூக்கோ வந்து
மிஞ்சி போனா ஒரு பதினோரு மணிக்குல்லா தூங்கிடுவே நா மட்டு எங்க ஏரியால எல்லாருமே மேக்சிமம் ஒம்போது மணிக்குள்ள தூங்கிடுவாங்க
ஆமா ஊர் சைட்ல்லா அதுதா இன்னு
எல்லாருமே கதவு சாத்திடுவாங்க
ஊர் சைட் எல்லாமே உங்களுக்கு அப்படித்தானே சீக்கிரமாக படுத்துருவாங்க ஊர் சைட் எல்லாமே சீக்கிரமா படுத்துருவாங்க நா கேள்விப்பட்ருக்கே ஆஹ ஏனா இப்போ நான் நைட் ஷிப்ட் வேறயா சோ எனக்கு சி இப்போ சப்போஸ் நா சாதாரண நாள்ல சனி கிளப் நா நைட் ஷிஃப்ட் வேல செய்யற ஓகேங்ளா
ம்
இப்ப நா சாதாரண நாள்ள சனிக்கிழம ஞாயித்துக்கிழம லீவ் நாள்ள போகனு நா சீக்கிரமா படுக்கணுனு நெனச்சாலு தூக்கோ வராது அப்பறோ பா சீக்கிர மணிக்கு வர டென் ஆகு ஆமா ரெண் ஆமா
அதே மாரி திடீர்னு ஒரு நாள் மாறுனா எப்டி மாறு மைன்ட்டு
ஆமா ரெண்டு நாள் ரெண்டு நாள் லீ்வ் என்க்கு ஆக்சுவலி கொஞ்ச நேரோ தூங்ளானா ஒரு ஒம்பது மணிக்கெல்லா படுத்துருவ பத்து மணிக்கா போன ஆப் பண் ட்டு தூங்னா தூங்னா தூங்னா ரெண்டு மணிக்கு தூக்கோ வராது வரைக்கு பத்து பே முடிச்சு பத்துட்டு இருப்ப எனக் என்ன பண்றது ஏது பண் போன் பாக்கவு முடியாது என்னைக்காச்சு போன் பாக்காம அஞ்சு நாளா டப்வா லேப்டாப் முன்னாடிதா உக்கான்டு இருக்கே நைட் ஃபுல்லா சே லேப்டாப் முன்னாடி மூடி வெச்சு போன பாக்கூடாதுனா செரி போனா சீக்கிரமா படுக்கலான்டா அப்புயு தூக்கோ வராது ரெண்டு மணிக்குதா தூங்குவ ரெண்டு மணிக்குதா எனக்கு தூக்கோ ரெண்டு மணிக்கு ஏனா கரெக்டா ஒர்க் முடியற டைம்லதா எனக்கு தூக்கோ ஆரம்பிக்கு ரெண்டரை மணிக்கு அப்பதா கரெக்டா ஒரு மணிக்குள்ளதா நல்லா தூக்கோ வரு அப்பதா படுப்பே அது அது அப்படியே எனக்கு ரெண்டு வருஷமா செஞ்சதுனால அப்படியே பழகி போயிடுச்சு
ஓ
ம்
ஆனாலு கொஞ்சோ ரெஸ்ட்டு தேவையில்ல நம்மளுக்கு
ஆமா அதனாலதா சீக்கிரமா படுக்கதா பாப்பே ஏனா நா சுத்தமா படுக்கவு ஆ சீக்கிரமா படுக்கவு அது ஏன்னே தெர்ல அது தோண மாட்டதா இல்ல எ ஒடம்பு ஒத்துக்கலயான்னு தெர்ல அதனால எனக்கு சுத்தமா அது படுக்க முடியாது பழகிடுச்சு அதுவே ஆமா பழகிடுச்சு இதுக்கப்புறோ நா வந்து பழக்கணுனா இல் எந்த ஒரு நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு ஒரு லைஃப் ஷிப்டாகுது பந்து வேற வெச்சு கம்பெனி டே ஷிப்ட் ஆமா வேற ஒர்க் பண்ணா மட்டுந்தா ஒரு ஒரு ஒரு ஒர யூ சுவலா தோழி எல்லாரு சொல்லுவாங்க என்னனா ஒ எந்
எல்லாருக்குமே ஜெனுனா ம் பத்தோனா டுவெண்டி டேஸ் ஆகு எந்த ஒரு
அமை ஆமா கரெக்ட்டு என்ன சொல்லுவாங்கனா நாப்ப ஆமா கொறஞ்சது ஒரு ஒரு மாசோ நீ கன்டினியூஸ் காந்து அதே பண்ணான்ங் செ ஆட்டமடிக் சிலகூர்லலா பாத்தீங்கனா ஆ சிலலா பாத்தீங்கனா எங்கப்பா இது அப்ப இருக்கு போது இப்ப இல்ல அப்பா இப்ப இருக்கு போது என்னன்னா அவர் இருக்கு போது சொ கால நாலு மணி அஞ்சு மணிக்லா எந்திப்பாரு அப்ப சொல்வாரு சீக்கிரமா எழுந்து அவுங்ளுக்கு பழக்கமாரக்கு நாலு மணிக்கு அலார வ வெச்சாலு செரி வெக்கிலனாலு சரி ஏ தப்பா டான்னு ஏந்துப்பார் ஏந்து காலத்துல டீ காலத்துல போயிட்டு டீ குடிச்ட்டு எதாச்சு வேனுனா எனக்கு ஒரு ஆயின்மென்ட் குடுப்பார் இல்லனா நாலு மணிக்கு ஷார்பா எந்திரிப்பார் அது எப்டி எந்திக்கிறார் அளா வைக்கிறாரா இல்லையானு தெர்ல அது நைட்டு
நம்மல்லா அலாரோ வெச்சிட்டு தூங்கலா கூட அந்த அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்குவோ
திரும்பி அவ்ளோதா அது எதுக்கு வெச்சேன்னா ஒரு ஆபிஸ் ஓ எதாச்சோ ஒர் க்குகாதா வெச்சிருப்ப அதியும் மறந்து தூங்கிடுவே இன்னூ சில நேர்த்துல ரொம்ப ஆ ஃபீஸ்க்கு மீட்டிங் எனக்கு ஒரு பத் பதினோர் மணிக்கு கால்ல மீட்டிங்கு ஆ லீவ்தா அன்னைக்கு ஆ ஃபீஸ் லீவ்தா நா பதினோர் மணிக்கு மீட்டீங்கு அலாரோ வந்து ஒரு பத்து மணிக்கு வெச்சுட்டே நா ஏந்திர்னா ஒரு பத்து நிஷத்துல‌ எழு குளிக்க போறே எனக் அவ்ளோளா டப்னு எழுந்து குளிச்ட்டு அப்டியே போ வேண்டியதா ப பதினோரு மணிக்கு நா ஆஃபீஸ் சார் நா வீட்ட விட்டு ஒரு பத்தர மணிக் கெளம்புனா ஒரு ஆஃப் ஹவர்ல போய்டுவே பத்து மணிக்கு ஒம்பதர ஒம்போதே முக்கால்ல அலாரோ வெச்சே ஆனா பாட்னா அலார் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பத்துட்டே பதினோரு மணிக்கி ஏந்துகிறே ஏந்து பாத்தா பதினோர் மணி
ஓகே பிரதர் நம்ம பேசினதுக்கு மிக்க நன்றி நெக்ஸ்டா கால்ல கூப்படற உங்ளுக்
ஆ ஓகே ஓகே தேங்க்யூ பாய் ஆ நன்றி
பிரதர் கட் பண்ணுங்க
இ போண்ணாட்டெ நாங்கெ ம் நான்தா ச